ஹலோ ஆ இப்ப கேக்குதா சிஸ்டர் நல்லா ஆ சரிங்க சிஸ்டர் சமையல் சமையல்லா முடிச்சாச்சல்ல நீங்க?
ஆ காலைல முடிச் சுட்டங் லோ பா இன்னக்கி பாப்பா வந்து லன் ச் மெனு வந்து என்ன இருந்துச்சுன்னா சாதோ, சாம்பார் அப்றோ பொரியல் எதுனா குட்த்த அ குட்த்து அனுப்பனுன்னு இருந்துச்சு. அதனால காலைலயே முடிஞ்சிருச்சுங்க
ஆமா சிஸ்டர் சாப்பாட்டுல ஸ்கூலுக்கு அனுப்புறதால அ நமக்கு அந்த லன்ச் வேல வந்து மார்னிங்கே முடிஞ்சிரு தில்ல நானு ஏன் பாப்பா வந் து தக்காளி சாதோ கேட்டாங்க இன்னக்கி அதனால அவங்களுக்கு தக்காளி சாதோ வ ச்சு எக்கு வேக வச்ச எக்குல பெப்பர் போட்டு கேட்டா ம் பா ஹாஃபா கட் அத பாதியா வெட்டி அதுல பெப்பர் போட்டு குடுத்து விட்ருக்கே அவ கேட்ட மாரி எங்களுக் கு கொஞ்சோ டா வச்சு கொஞ்சோ அதனால லெமன் ரைஸு கொஞ்சமா லெமன் ரைஸ் வச்சு கத்திரிக்கா முருங்க்கா போட்டு கூ ட்டு மாரி வச்சு வச்சுட்டே.
செரி செரிங் ந எங்க ஸ்கூல்ல எல்லா நான்வெஜ் அலௌடுங்களா?
அலோவ்டுதா ஆனா நா வந்து பாப்பாக்கு குடுக்க மாட்டே ஸ்கூலுக்கு நான்வெஜ் குடுத்து விட மாட்டே எக்கு மட்டுந்தா குடுத்து விடுவ அது ஒரு பசங்க கொண்டு வருவாங்க இருக்கற பசங்க கொண்டு வர மாட்டாங்க செரி ஓகே அது அவங்களு அது ஒரு மாரி க்கக்கூடாது அப்டிங்கறக்காக ஃபீல் பண்ணக்கூடாதுங்கறக்காக நா குடுத்து விட மாட்டே பா பாப்பாக்கு எப்பவுமே நான்வெக் குடுத்து விட மாட்டே ஆனா கேப்பா ஆ அப்பிடியா ஆ இங்க வந்து இவுங்க ஸ்கூல்ல அலோவ் பண்ணுவாங்க ஆனா நான்வெஜ் ஜ் அலோவ்டுதா பாப்பா ஸ்கூல்ல. ஒரு சில பசங்க கொண்டு வருவாங்க என்ட்ட கேப்பா நா வந்து உனக்கு சண்டே இல்லன்னா சாட்டர்டே வீட்ல இருக்கும்போது உனக்கு நா செஞ்சு குடுக்குறே நெறையா நீ எவ்ளோ கேட்டாலு நா உனக்கு சாட்டர்டே சண்டே வீட்ல இருக்கும்போது செஞ்சு குடுக்குறே ஸ்கூல்க்கு கொண்டு போய் நீ ப்ட வேண்டாண்டா ஏன்னா ஒரு சிலர் எல்லாருமே எல்லாருக்குமே தோணுல நம்மளு ஆ நம்ம கொண்டு வரல நமக்கு சாப்படணு அப்டிங்கிற அந்த ம அந்த ஒரு இது வந்துரு அப்டிங்கறக்காக வேண்டா வீட்ல வச்சு சாப்படலா வீட்ல செஞ்சு குடுக்கேன்னு அதனாலயே அவங்களுக்காக அந்த சாட்டர்டே மேக்சிமம் சண்டேலதா எடுப்போ எதாவ்து ஒரு சண்டேல மட்டு எதாவது இந்த ஃபிஷ்ஷு ஏன்னா வந்து சிக்கன் ரொம்ப அலோவ்
அலோவ் பண்ண மாட்ட ஆ
என்னைக்காவதுதா ரொம்ப ரேராதா சிக்கன் எடுத்து எதாவது அவளுக்கு வந்து இந்த சிக் ஸ்ட்டி ஃபைவ் மாரி போட்டா புடிக்கு அதனால சி சிக்கன் என்னைக்காது அந்த மாரி நா அது ரொம்ப விரும்பி அதும் ஆ மீன் எடுப்போ இல்லன்னா மட்டன் எடுப்
மட்டன் எடுப் ம் நாங்களுமே அதுதா பிரிஃபர் பண்ணுவோ ம்
ஏன்னா காளான் விரும்புவா இல்லன்னா பன்னீர் விரும்புவா அத அவளுக்கு பி ரியாணி மாரி இல்லன்னா ஏதாது கிரேவி மாரி வச்சு அவளுக்கு குடுக்குறது அவளுக்கு சேட்டிஸ்ஃபேக்ஷன் அவளுக்கு ஓ க்கு நமக்கு எதோ பிடிச்சது செஞ்சு குடுத்து
ஆமா ஆமா அம்மா நமக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டு செய்றாங்க அப்டின்ட்டு ஆ புடிக்கிறது தாண்டி அந்த ஒரு விஷயோ இருக்கு இத் க்கீங்களா
அது அவ சொல்லுவா சிஸ் அவங்க அப்ப வந்து என்கிட்ட சொல்லும் போது எனக்கே ஆச்சரியமா இரு க்கு இந்த ஏஜ்ல இவ்ளோ மெச்சூர்டா பேசறாங்க அப்டின்னு ம் ஏன்கிட்ட வந்து சொல்லுவா நீங்க சாப்ட்டீங்களா அப்டிம்பா என் ட்ட நா வந்து என் சாப்புடுடா மம்மிக்காகதா சாப்புடுவே அப்டின் சொல்லுவேன் நான் பண்ணி தருவேன் சாப்பிடுவேன் சாப்பிட்டு போ அப்டின்னு சொல்லும் போது அவ சொல்லுவான் என்கிட்ட இல்ல நீங்க சாப்பிடுங்க இருந்தாங்க அவ சாப்பிட்டு இருக்கும் போது எனக்கு கூட்டுவா ரெண்டு வாய் இந்தாங்க நீங்க சாப்பிடுங்க அதுக்கு பிறகு நா சாப்பிடுறேன்பேன் இல்லடா மம்மிக்கு வேலை இருக்குடா அப்டின்னு சொன்னா கேக்க மாட்டான் நீங்க சாப்டானும் கூடுறோல்ல எங்கிட்ட வாங்க மாட் டிங்களா அப்டின்னு சொல்லிட்டு கோவத்த காட்டக்கூடாது ரெண்டு வாய் நா ரெண்டுமே மம்மிக்கு ஊட்டி விடு அப்டி சொன்னா தா அவளுக்கு சந்தோஷம் இருக்கும் எங்கிட்ட வாங்கிட்டாங்க அப்டின்னு அதான் பாத் ட்டு வைஃப் போதுமா இ இப்ப போய் வேலைய பாருங்க அப்படின்ப சரி ஓகே சரி ஓகே வேலையை பாக்குறேன் நானு நீ உக்காந்து சாப்பிட முடியி அப்பதா அம்மாவுக்கு சந்தோஷமா சாப்பிடு அப்டினு
ஆமா எண்ட் ஆஃப் தி டே நம்ளோ நம்மோ அது அதுதானே எதிர்பாக் கிறோம் நம்ம எவ்ளோ கஷ்டோ இருந்தாலு அந்த பாப்பா வந்து அப்டி சொன்னா நம்ம எவ்ளோ ஹாப்பிய ஆயிடும் இல்லிங்களா
ஆமா அது உண்மைய இப்ப அந்த பசங்களை வந்து நேத்தல்லாம் எங்க பாப்பா எழுதல ரொம்ப நேரம் எழுதிட்டே விளயாடிட்டே இருந்தா எழுதாம அப்றோ அவள அ ஒரு அடி அடிச்சேன் அதுக்கோம் எழுதுனா வலிக்குது அப்டின்னு சொல்லி எழுதி இல்ல பிறகு நான் எதுல இடி என்னா வேகம வந்து என் தலைய தடவி விடுதுதான் வலிக்குதா உங்களுக்கு ம் இங்க வலிக்குதா இருக்கீங்களா அப்டின்னா நா உன்ன அடிச்சேன் வலிக்கலயா உனக்கு கு அப்டின் நா கேட் தே அவ சொன்னா பழிக்கு அது ஆனா நீங்க இருக்கிங்கல்ல உங்களுக்கு கஷ்டமா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு குள்ள அப் நா வேகமா வந்து கேட்ட சேரி மம்மி இப்போ இப்ப நா போய் உக்காந்து எழுதுற என்ன நா எழுதிருவ நீங் கவலப்படாதீங்க
கவலப்படாத் எது ஆ எங்க பாப்பாவு நறைய இது மாரி எல்லா பண்ணுப் வா சம்டைம்ஸ் கியூட்டாதா இருக்கு ஆனா வந்து சில நேரத்துல வந்து ரொம்ப டீச்சர் பண்ணிடுவாங்க இப்ப தம்பி கூட அவளுக்கு வந்து ஏஜ் கேப் கொஞ்சோ அதிகமன்றதுனால இந்த மூன்ற வருஷோ ஏஜ் கேப் பன்றதுனால வந்து அ ரெண்டு பேரும் விளையாடிட்டே இருப்பாங்க தம் தம்பி வந்து அடுச்சுருவா இல்ல ஒரே ஒரே சொப்பு சாமானுக்கு சண்ட போடுவாங்க அது மட்டு எல்லா எங்க வீட்லதா நடக்கு
ஏ அங்கு அங்கன் அங்கன் இல்ல சேரிங்க நியம் அப்டிதா ஏ நீங்க சொல்றது மாரிதா எங் சேம்மியே ஒரு நேரோ ஏந் தங்கச்சி ஏம் பாப் பா ஏ செல்ல குட்டி அப்டின் நல்லா கொஞ்சுவா நல்லா கொஞ்சுவா ஏதாவது ஒரு பொருள் தரலன்னா ஒரு தள்ளு தள்ளிறது இல்ல ஒரு அடி அடுச்
அடுச்சுறது இவ என்ன பண்ணுவா இவனு அடுச்சுருவா ஆ இவனு அடுச்சு இவ இவனு அடுச்சுருவா ஆனா என்னன்னா இவ வந்து நாலாடி அடுச்சு த்துருவா அவ என்னப் பண்ணுவா ஒரே அடிதா அடிப்பா அவ அழா ச்சுருவா அதுதாங்
ஆ இல்ல இவங்க நா வந்து பாப்பாவ சத்தம் போடுவ பெரிய பாப் பாவ என்னனு சத்தம் போடுவ அப்டின்னா அவ சின்ன பிள்ள வெவரோந் தெரியாது நீ வந்து அவள தள் விடுற அப்டின்னா எங்கேயாவது இடுச்சுருச்சுன்னா என்ன செய்ய முடியு ரத்தோ வந்துருச்சனாலு இல்ல எதுளையாவது இடுச்சு ஏதோ ஒன்னு ஆச்சுன்னா என்ன செய்ய முடியு அப்புடின்னா பண்ண கூடாது அப்டி சொல்லி சத்தம் போடு ஒடனே அவளுக்கு கோவோ வந்துரு நம்மள சொல்லிட்டாங்களே அப்டின் என்ன பண்ணுவா ஒரு ஓரமா போய் கதவுக்கு பின்னாடி இப்டி கோவுச்சுட்டு ரெண்டு கால முட்டு போட்டு கெட்டி உக்காந்துபா இதையெல்லாம் பாத்து வளர்ற அந்த சின்ன பாப் இப்ப என்ன செய்வா அவளுக்கு அவளுக்கு கோவோ பாக்கும் போது அதே மாரி பண்ணுவா கதவுக்கு பின்ன எனக்கு கோ அவுங்க அக் அக்கா சொல்லுவாலா எதுவு கோவமா இருக்குது எனக்கு ஒண்ணும் வேண்டா போங்க அப்டிம்பாலா இவளு அத பாத்துட்டு கோமா இருக்கு எனக்கு ஒண்ணு வேண்டாம் போங்க அப்டின் சொல்ட்டு நேரா கதவுக்கு பின்னாடி போய் இப்புடி முட்ட கட்டி உக்காந்துக்குறது எனக்கு சிரிப்பா இருக்கு அன் நேரோ அவ பண்றத பாத்து அப்டியே பழகுறால் ளே இவ
ஆமா நறைய விஷ்யோ அவங்கள பாத்து தான கத்துக்குறாங்க
ம் நா அதையு பெரியப்பா பெரிய பொண்ணுகிட்ட சொல்வ பாப்பா உனைய பாத்துதா பாப்பா பழகுறா நீ பெரிய பொண்ணு நீ என்ன செய்ரியோ அத பாத்துதா அவங்க பழகுவாங்க அதனால நீ நல்லத சொல் சொல்லி குடுத்தாதா பாப்பாக்கு அது அது பழ க்கமாகு நீ அவள தள்ளிட்ட நீ தள்ளுன அப்டின்னா அவளு உன்னைய தள்ளதா செய்வா நீ அடுச்ச அப்டின்னா அவ்வளு உன்ன அடிக்கதா செய்வா இதெல்லா பழக்கியுட்டது யாரு ஊதாவா படைக் ட்ருக்க நீ அவள அடிக்க போயிதா அதா ஒன்னய அடிக்கிறா நீங்க அவள தள்ள போய்தா அவ உன் இப்டி பண்றா நீ வேண்டா வரமாட்டே அப்டின் சொல்ல போய்தா அவங்களு சொல்றாங்க அப் இது வந்து நல்ல பழக்கோல்ல இப்டில்லா சொல்லக்கூடாது அப்டின் சொல்லி சொல்லுவே அந்த நேரோ சரி சரிபாங்க திரும்பமா ஆரம்பிச்சுக்குவாங்க இதுதா வந்து
எங்க வீட்ல என்ன நடக்குன்னா ஆமா எங்க வீட்ல என்ன நடக்கு னு ஃபஸ்ட்டு அவ வந்து தம்பி இல்லாம இருந்துருவா ஆனா அவனால இருக் இருக்கவே முடியாது ஒரு பத்து நிம்ஷோ கூட அக்கா இல்லன்னா அக்கா எங்க போய் சீக்குரோ கூட்டிட்டு வா சீக்கேரோ கூட்டிட்டு வா ஸ்கூல் டைமிங்கே முடியாது அதுக்குள்ள வா போய் கூட்டிட்டு வர்லா அக்காவ வா போய் கூட்டிட்டு வர்லா அதென்னவோ செக்கெண்ட் சைல்டு வந்து எப்டி இருக்காங்கன்னா இந்த ஃபஸ்ட் சைல்ட விட் டு
அட்டேச்டா இருப்பாங்க நல்லா என்ன சொல்றது பா பாசமா இருப்பாங்க இப்ப எங்க பாப்பாமே எங்க பாப்பா இன்னிக்கு காலைல அவங்க அக்கா ஸ்கூல் போனப்போ இருந்தா போயிட்டு பாய் இந்தா வெச்சுக்கோ அப்டின் சொல்ட்டு இவ இருப்பா அவ வீட்ல அவ ஆ ஸ்கூல்ல இருந்து வீட்டு கேட்டு கூட வந்துருக்க மாட்டா ஏய் இந்தால உனக் நா சாக்லேட்டு வெச்சுருக்க வா சாப்புல்லா வேகமா வான் இழுத்துட் சுயோறா அவ வந்தது நீங் ஊட்டிட்டுந்ததே அக்கா வந்ன்ட்டா அக்கா வந்ன்ட்டா அப்பின்னு ஜாலியா சிருச்சுக்கிட்டே நிப்பா அவளு அங்க இருந்து வரு ஸ்கூட்டர் இருந்து வர முடியுமோ பாப்பாவ போய் கூப்டு கிட்டு ன்ட்டு வாங்க அக்காட்ட வாங்க அக்காட்ட வாங்கன்ட்டு வருவா அவளு அது என்னமோ வந்த என்ன சண்ட போட்டாலு அந்த கொஞ்ச நேர பிரிஞ்சி இருக்குறது வந்து அவளுக் அந்த என்னமோ மாதிரி இருக்குதும்போல
ஆமா என்ன ஆமா என்னமோ மாரி இருக்கு அதுக்கப்றோ வந்து வந்து ஒரு ரெண்டு மணி நேர கூட நல்லாதாங்க இருப்பாங்க அப்றோ தா சண்ட ஆரம்பிக்குமே அம்மா இவ பாக்ஸ் எத்துட்டா புக்க எடுத்துட்டா இவ என்ன பண்ணுவா அவன் நோட்ட எடுத்து கிழுச்சிருப்பான் அது நானு எடுத் ம்மா நீ என்னமா பண்ற என் நோட்ட எடுக்ற வரயு என்னமா பண்ற நீ அப்டின்னுவா இல்லடா நீ ஒரு எடத்ல வெய்யு அவளுக்குன் தனியா பிளேஸ் குடுத்துருக்கோ அப்பயு அங்க எடுத்துட்டு போய் வெக்க மாட்டா எல்லா எடத்துலயு வெச்சிருவா நோ படிப்பா எடுத்துட்டு போய் வெச்சுருப்பா இல்ல பென்சில எடுத்து கிருக்குவா அவ அது மாரில்லா பண்ண மாட்ட ஆனா இவ வந்து என்ன பண்ணுவா பென்சில எடுத்து செவர் எல்லா கிருக்கிருவா அது மாதிரி நெறய வேல பண்ணுவா அப்றோ கிழுச்சு
அப்பதா எங்க வீட்டு செவரெல்லா ஒரு ச ட்ராயிங்காதா இருக்கு அதாவது ட்ராயிங்னா கிருபிளு கிருக்கி கிருக்கிதா வெச்சுருப்பாங்க ஸ்கெட்சோ பென்சிலோ க்ராயான்சோ எதுவா இருந்தாலு செவர் ஃபுள்ளா கிரிக்கி இருப்ப
அ பெரிய பாப்பா அப்படி கெடையல்ல சின்ன பையந்தா அப்டி
சின்ன பாப்பா தா சொல்றே சின்ன பாப்பாவுமே அதாவ்து உ கொழந்தைங்களுக்கு வந்து இப்ப தெரிய மாட்டேக்கா அதனால அவுங்களுக்கு கையில என்னா கெடைக்குதோ எழுதுது
எழுதுது ஆமா
பாப்பா என்ன பண்ணுவா சிலேடு குடுத்து ஒரு குச்சிய குடுத்து எழுது அப்டின்னு சொல்லுவே சொல்லும் போது அது என்ன போம் அப்டின்னா ஏ அப்டி இப்டி ஒரு திரும்பி கிருக்குவா நீ அடிச்சிட்டு இருப்பா அப்றோ அத ஒன் டூ த்ரீ சொல்ற செயல் வேரமார் இருக் க்கு செவனு தோட்டின் செவன்டின் டுவென்டி செவன்டின் செவன்டின் டுவென்டி அப்றோ தேட்டி ஒன் அப்புடி சொல்லுவா எனக்கு அது சிரிப்பு அந்த ஸ்டெப்சுல வந்து ஜம்ப் பண்ணிக்கி ட்டே கவுண்ட் பண்றது தேர்டீன் டூ தேட்ர்டி த்ரீ அப்டிம்பா அப்புறோ யோசிப்பாப்பா செவன்டீன் நைன்டீன் அந்த ஆறு வர்றனாலு எவ் ஏதோ ஒண்ணு வாய்க்கு வர்றத சொல்றது அந்த பெரிய பஸ்சு அ இல்ல எனக்கு டுவெண்ட்டி டூ அத பாத்து எப்டி லைன்ல
ம் செரிங்க சிஸ்டர் ஆ தம்பி வந்துட்டா இருங்க நா கால் பண்ற உங்களுக் கு
செரிங்க சிஸ்டர் ஓகே சிஸ்டர் ஆ தேங்யூ சிஸ்டர் ம் ம்